கம் தோழி
வணக்கம்
வணக்கம் தோழி
ஆ சொல்லுங்க கேக்குதுங்ளா நலமா இருக்கு ரித் ஆ சொல்லுங்க தோழி ஆ சாப்ட்டாச்சு தோழி என்னோட நம்பர் நீங்க எங்கேர்ந்து தோழி எடுத்தீங்க
கார்யா ஆப்ல வாய்ஸ் வாய்ஸ் ஓவர் பசார்
வாய்ஸ் ஓவர் பசாரா ஓகே தோழி செரி சொல்லுங்க என்ன என்ன தலைப்பு
ஆ தலைப்பு உணவு பத்தி பேசலாங்களா ஏன்னா உணவு தா இன்னிக்கி ரொம்ப மு க்கியமானது அ நாம இன்னக்கி வேலைக்கு போயிட்டு ம் நல்லா நிம்மதியா ஒரு சம்பளோ வாங்கி நிம்மதியா நம்ம சாப்படணு நல்லா இருக்கணு அப்டின்றதுக்காக தா நம்ப போறதே வேலைக்கி அந்த ஒரு வே இந்த உணவு வந்து நம்ப வீண் அடிக்க கூடாது அப்டிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கறோ நம்ப அதனால உணவு ரொம் ப முக்கியோ தோழி எத்தனையோ ஜீவன்ல்லா பாத்திங்கன்னா ஒரு நேரோ சாப்பாடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்காங்க அத காட்டிலு இன்னிக்கி நம்ம வந்து உணவு இருக்கு அதுலயு பாத்திங்கன்னா நம்ம வந்து வித விதமா சமைச்சு சாப்ட்டுட்ருக்கறோ இன்னிக்கி இது பண்ணலாமா நாளைக்கு அது பண்ணலாமா அப்டிங்கறபோது இப்ப சாப்பாடு இல்லாதவங்க எவ்ளோ கஷ்ட்டப்படுறாங்க
கஷ்டப்படுறாங்க இல்லயா தோழி ஆமா கண்டிப்பா தோழி உணவுன்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மு க்கியமான ஒண்ணுதா அது வந்து எப்டின்னா இந்த ஒலகத்துல இருக்க எல்லா ஒரு உயிரினத்துக்கு வந்து உணவு வந்து அவசியமான ஒண்ணு சோ உணவுக்காக தா நம்ம எல்லாருமே என்ன பண்றோன்னா நம்பளோட வாழ்க்கைய வந்து நம்ப அ அது அதுக்காக நோக்கிதா நம்ப பயணமே இருக்கு நம்ப வேலைக்கு போகுறது ஆக ட்டுஎல்லாமே வந்து நம்ப அந்த உணவுக்காக தா நம்ப போறோ சோ அந்த உணவுன்றது வந்து ரொம்ப முக்கியமானது சோ அந்த உணவு வந்து நம்ப க சரியான வ வ இது முறையில வந்து நம்ம தெடைக்குமே எடுத் அதாவ்து நம்ப காலை உணவு மதிய உணவு இரவு உணவு எல்லா வந்து நேரம் தவறி எடுக்காம அந்தந்த நேரத்துக்கு வந்து கரக்ட்டா எடுத்துக்கணு இந்த காலை உணவு வந்து ரொம்ப முக்கியோன் சொல்றாங்க அதுதா வந்து நறைய பேர் வந்து காலை உணவ வந்து எடுத்துக்கறதே கெடையாது அதுக்கான விழிப் புணர்வு வந்து யாருக்குமே இல்ல எல்லாருக்கு என்ன நெனச்சர்றாங்கன்னா காலையில அவுங்களோட வேலைக்கு போகுறதா இருக்கட்டு இல்ல பசங்க வந்து ஸ்கூலுக்கு காலேஜ் க்கு போற பிள்ளைங்கல்லா நேர இன்ம இன்மை காரணமாக என்ன பண்றாங்கன்னா வந்து உ உ காலை உணவ வந்து தவிர்த்துட்டு போறாங்க இது வந்து முற்றிலுமே தவறு காலை உணவு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னு ஏன்னா அதுக்கான வேலைகள் நம்ம செய்யறதுக்கு அந்த காலை உணவு தா வந்து ரொம்ப அவசியோ சோ காலை உணவு வந்து உணவ வந்து நம்ப எப்போதுமே வந்து ஆ மறக்கவே கூடாது தோழி உங்களுக்கு மேலும் இத பத்தி கருத்து
கண்டிப்பா தோழி ஆ அப்பல்லா பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருந்திருப்போ நம்ம அம்மாச்சி தாத்தா இல்ல அம்மாக்கள பாக்லே எடுத்துக்கோங்களே நைட்டு சாதோல்லா நெறைய ஆயிருச்சுன்னா அது தண்ணி ஊத் திஸ்ட்டு காலையில பாத்தீங்கன்னா அத வந்து ஒரு நீராகாரமா குடுப்பாங்க இல்ல அந்த சாதத் எடுத்து சாப்ட சொல்லுவாங்க அதுல அவ்ளோ சத்துருக்கள் இருக்குதா இருக்குங்கலா ஆனா இன்னை காலகட்டத்தில பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாதாமு மிச்சப்படுத்துறதுல கரைட்டா சமைக்கிறோ கரெக்ட்டா இருக்கு அந்த கொழந்தைங்களுக்கு அந்த சாதத்த பத்தி தெரிய மாட்டிங்குது இப்ப உள்ள புள்ளைங்களுக்கு அந்த சாதத்த வந்து நம்ம இப்ப அது வந்து அப்டியே சாப்புடுங்கன்னா அவங்களுமே கொஞ்ச ஏன்னா நம்ம குடுத்து பழக்கிருக்கணு அது பழக்கம் இல்லாதனால அந்த கெழந்தைங்களுக்கு அது புடிக்க மாட்டேங்குது அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணு காலை உணவு ரொம்ப முக்கியம் அப்டிம்போது நம்ம இட்லி தோச தா குடுக்கணு அப்டிங்கிறது கெடையாது ஆ நார்மலா அந்த சாதத்தையே பாத்தீங்கன்னா காலையில எந்திருச்சு ஒரு ஜூஸா கூட அதாவது ம் எப்டின்னாக்கா மோர் கொஞ்ச ஊத்தி ஆ ரெண்டு கொத்தமல்லி இந்த மாரி எல்லா போட்டுட்டு எதோ ஒரு ஜூஸ் குடுக்குறோ பழங்கள் ஜூஸ் குடுக்குறோ இந்த மாரி ஜூஸ் குடுக்கும்போது நல்லா இத ம் நம்ம மிக்சர் ஜார்லே போட்டு ஆ அடிச்சு அது வந்து காலையில பிள்ளைங்களுக்கு சரி நம்மளு சரி அந்த டைம்ல கொஞ்ச குடிச்சிட்டோ வச்சுகங்களே அது அன்னைக்கு நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு ஒரு ஒடம்புக்கு குளிர்ச்சியாவு இருக்கு அந்த சாப்பாட நம்ம தவிர்க்கிற மாரி இல்ல ந நம்ம வந்து சாப்பாட்டுல எடுத்துக்கிட்ட வீண் அடிக்கிறது கிடையாது அ சத்துல்ல ஆகாரம் தான அதுக்கு நீங்க சொன்ன மாரி காலையில எல்லாருமே சாப்பட்றதுக்கு ரொம்ப அதாவது நேரமின்மை காரணமாக சாப்பட்றது கிடையாது பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்களே பாருங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்டாமே போயிட்டு தா அங்க போய் ஸ்கூல்ல போய்ட்டு மயக்கோ வந்தறது ஆ இந்த மாரி பிரச்சனைகல்லா வர செய்யுது அப்ப இந்த மாரி நைட்ல கொஞ்ச சாதோ இருக்கப்ப அத மீதம் இருக்கறதுல அதுல கொஞ்ச தயிர ஊத்தி அடிச்சு குடுத்தோ வச்சுகோங்கள ஜூஸ்மார் நம்ம எல்லாருமே குடிக்கலால்ல அதுல அவ்ளோ சத்து இருக்குல செய்யலால்ல அது எல்லாமே நம்ம
அம ஆமாங்க தோழி கண்டிப்பா தோழி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த உணவு வந்து நடுல கொஞ்ச நாள் வந்து அந்த பழைய சாதம்ன்றத வந்து மறந்துட்டாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அத வந்து நெறைய பேரு வந்து அத சாப்படணு ஏன்னா அது வந்து நம்மளோட குடலுக்கு வந்து அது நல்லது அப்டின்னு சொல்றாங்க அதுல வந்து இந்த சாதத்துல வந்து நெறைய வந்து ஊட்டச்சத் துகளு அதே மாரி அதுல ஒரு சின்ன சின்ன பேக்டீரியாஸ்லா இருக்கு நம்ம இதே தெரியு நம்ம படிச்சிருக்கோ நம்ம இருக்கற அந்த பாக்டீரியாஸ் வந்து இந்த நுண்ணுயிரி சொல்லுவாங்கள அதெல்லாமே வந்து சிலது வந்து நம்மளுக்கு நன்மைையு குடுக்கு சிலது தீங்கும் வி விளைவிக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல இது வந்து நம்மளுக்கு இந்த அந்த சாதத்துல இருக் இருகுன்றதுனால இத நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணு உங்களோட நீங்க சொல்ற மாரி நம்மளோட குடலுக்கு அதே மாரி அதுக்கெல்லாமே வந்து அது நல்லது அப்டின்னு சொல்றாங்க சோ இந்த மாரி அ உணவுகள்ல வந்து நம்ம எப்போதுமே நம்ம சாப்படும்போது ஆ அதுக்கு தேவையான அளவுல வந்து கரெக்டா எடுத்துக்கணு இப்ப நம்ம மதிய உணவு அப்டின்னு எடு எடுக்கும் போது மதிய உணவுல நம்ம எப்போதுமே என்ன என்ன சொல்றாங்கன்னா வந்து காய்கறி காய்கறிகள வந்து நெறைய எடுத் எடுத்துக்கணு அப்டின்னு சொல்றாங்க சாதத்த வந்து சாதத்த வந்து பொறியல் மாதிரியு பொறியல்ல வந்து காய்கறி வந்து நெறய சாப்டணு அப்டின் சொல்றாங்க அதா வந்து காய்கறி வந்து நம்ம சாப்பாட்டுல எப்பேதுமோ சரிவீத உணவு அப்டின் சொல்லுவாங்கல்ல காய்கறி பழோ பருப்பு வகைகள் இதெல்லாமே செ தேந்த மாதிரி நம்ம வந்து சாப்றதுதா வந்து ஒடம்புக்கு நல்லது அப்டின் சொன்னா அதே மாதிரி நம்மளோட நாட்டுல பாத்தீங்னா அ இப்ப நம்மளோட உணவுல வந்து பாத்தீங்னா அந்த மாவுசத்து க்கோ அதே மாரி புரத சத்து இருக்கு அதே மாதிரி ஃபைபர் சொல்லுவாங்ள அத நார் சத்து இந்த மாதிரி தண்ணிச்சத் எல்லாமே கலந்து இனிப்பு, புளிப்பு, காரோ அப்டி எல்லா துவைகளுமே ஒன்னா சேந்து சாப்ட்ற உணவு முறை தா நம்மளோட உணவு முறை நெனக்கிறே தோழி நம்ம மத்த த்திருக்க நாடுகள்லா இந்த மாதிரியான உணவு முறைகள் இல்லதா அப்டின் நெனப்பே நீங்க ஒங்களுக்கு ங்க உங்களோட கருத்
கண்டிப்பா தோழி இப்ப உள்ள புள்ளைங்கல்லா பாத்தீங்னா கலர்ஃபுல்லா அப்டியே கண் கவர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதா எனக்கு வேனு இப்ப நார்மலா பாத்தீங்னா கடையில விக்கிற அ இந்த நைட்ல பாத்தீங்னா இந்த சிக்கன் ரைஸ் வேனு புரோட்டா வேனு அ அப்புறோ அவுங்க வந்து கலர் கலரா என்னென்ன வெச்சிருக்காங்களோ அது இது வேனு அப்டின்னுல்லா சொல்லி ஆசப்பட்டு சாப்றாங்க அது மொத நாள் வந்து நம்ம காசு குடுத்து வாங்குற ஒரு வியாதினே சொல்லலா தோழி அத வந்து வாங்கிட்டு அடுத்த நாள் காலேல பாத்தீங்னா வயித்து வலிக்குது என்னால சாப்ட ல இந்த மாரி எரியுது அப்டின்னுல்லா சொல்லி சொல்றாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணோ அதுக்கவே நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணனு அப்ப மொத நாள் நம்ம காசு குடுத்து வாங்குறமே அதே திருப்பி காசு குடுத்து நம்ம போய் சரி பண்ற மாதிரி இருக்கு அதுக்கு வீட்ல அதே பொருள வீட்லயே செஞ்சு கொடுங்களே நம்ம சாப்லானா நம்ம கொழந்தைங்க ஏத்துக்கவே மாட்டாங்க எனக்கு அதுதா வேனு வாரத்துல ஒரு ஒரு தடவயாது வேனு இல்ல வெளில எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டா வெளில சாப்டாம வீட்டுக்கு வரவே கூடாது நம்ம சாப்ட்டு தா வரனு அப்ப கொழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்டிங்குறது தெரியமாட்டேங்குது இப்ப நா என்ன நம்ம ஆரம்பத்துல பாத்தீங்னா நம்ம அப்பா அம்மா நம்மள வளத்துருப்பாங்க அப்ப பாத்தீங்னா ஒரு பொருள் கேட்டு நம்ம அடம் பண்ணுவோ எனக்கு இது வேனு அப்டின் சொல்லி சொல்லுவோ அவுங்க என்னா பண்ணுவாங்க நீ கத்துற வரைக்கு கத்து அப்டின் சொல்ட்டு விட்ருவாங்க ஏன்னா அன்னைய நெலமையில அவுங்களுக்கு வந்து காசோட அரும நல்லா தெரிஞ்சிருக்கு இது வாங்கி குடுத்தா அந்த பொண்ணு வந்து அத நல்லபடியா வெச்சிருக்குமா பாத்துக்குமா இது ஒடம்புக்கு தேவையானதா அவ்ளோ யோசிச்சுதா நம்ம பெற்றோர்கள் வந்து நமக்கு செஞ்சுருப்பாங்க ஆனா நம்ம இன்னைக்கு அப்டி செய்ரோமான் கேட்டா கண்டிப்பா கெடயவே கெடயாது புள்ள கேட்டுச்சுனா போது அது அழுக கூடாது அழுக வச்சுக்காம பாத்துக்கனு அப்டின்னு சொல்லிட்டு ஒடனே வாங்கி குடுத்தறோ அப்ப அதோட தீங்கு அப்டிங்குறது நமக்கு தெரியு நல்லாவே தெரியு நமக்கு அப்ப கொழந்தைங்களுக்கு நம்மளே ஒரு தீங்கான பொருள் வாங்கி குடுக்குறோ அப்ப பேரண்ட்ஸோ அப் ற்றோரா இருக்க வேண்டிய நம்ம தா மொத அத மாத் த்தனு ரெண்டு நாள் அழுக விட்டாலு பரவாயில்ல இது வந்து ஒனக்கு ஆகாது இது வேண்டா அப்டின் சொல்லி நம்ம ரெண்டு நாளைக்கு இது பண்ணனுனா கொழந்த எப்டி அவ வாங்கிகுவா வாங்கிக்கவே மாட்டா அப்ப நல்ல பொருள் இப்ப நீங்க கேக்குற அந்த பழங்கள் எல்லா பாத்தீங்னா கலர் கலரா ந்து இப்ப இந்த பழத்தையே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வெட்டி குடுத்து அதுல வேற ஏதாவது நம்ம வெரைட்டியா செய்ய முடியுமா அப்படின்னு சொி சொல்லி் குடுத்து நம்ம செஞ்சுன்னு வச்சுக்கோங்களே கொழந்தைங்களுக்கு நாளடைவுல அது புடிச்சிரு அப்ப எனக்கு அதெல்லா புடிக்காது எனக்கு இதுதா புடிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிற அளவுக்கு நம்ம கொழந்தைகள நம்ம தா தயார்படுத்தி கொண்டு வரணு தோழி
ஆ கண்டிப்பா தோழி நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாது நம்ப பிள்ளைங்கள வந்து நம்ம பழக்கற விதத்துலதா எல்லாமே இருக்கு நம்ப எத சாப் புடனு எது நல்லது இததா நம்ப சாப்ட சாப்டனு இத சாப் புட்டதா ஒடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்ம புள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி் குடுத்தோன்னு வச்சுக்கோங்களே ஃபஸ்ட்டு ஒரு மொதல்ல வந்து அவுங்க வந்து அத வந்து கடைபிடிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து தவிர்ப் பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஏனா அவங்களோட ஆசை என்னன்னா அ கண்ணுல நீங்க சொல்லுற மாதிரி பாக்குறதுக்கு ஆ க கலராவு வோ அதே மாதிரி அத வந்து டிவிலல்லா இப்ப பாத்தீங்கன்னா நறைய வந்து உணவுளோட பயன்படுத்துற முறைகள்லா நறைய காமிக்கிறாங்க ஃபுட்டு சேனல்லா நறையாருக்கும் போது அதுல்லா பாக்கும்போது புள்ளைங்களுக்கு வந்து ஒரு அட்ராகஷன் வருது ஓகே இந்த ஃபுட்டு் நல்லாருக்கும் போலருக்கு இந்த கடையிலருக் ஃபு ஃபுட்டு நல்லாருக்கு இல்ல இந்த ஃபுட்டு தா அதே மாரி நீங்க சொன்னீங்கள பரோட்டா பீசா பர்கர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல்லா அவுங்க அது நல்லாருக்கு அப்படியின்ற ஒரு எண்ணோ அவுங்க மனசுக்குள்ள இருக்கு சோ அதனால என்ன பண்ணுவாங்க அவங்களுக் கு அந்த மாதிரியான உணவுகள தா வந்து சாப்புடணு அப்படின்னு ஆசப்படுவாங்க இது வந்து சாப்பர்லா எப் என்னைக்காச்சு ஒரு நாள் இதுவே வந்து அடிக்கடி நம்ம சாப்டவே கூடாதுல்ல நம்ம வீட்ல இதே நம்ப இதே மாரி சாதாரணமா நம்ம வீட்ல சமைச்ச உணவுகள சாப் டாலே அது ரொம்போ அவுங்களுக்கு வந்து ஒடம்புக் க்கு நல்லது ஏன்னா நம்ம வீட்ல நம்ம சமைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த பொருள்கள வந்து என்னென்ன பொருள்கள வந்து நம்ம அதுல பயன்படுத்தி அத செய்றோ அப்படியின்றத நம்ப எப்போவுமே வந்து ஒரு இதுல யோசனையில தா நம்போ செய்வோ கன்னாபுன்னான்னு இப் இப்போ நம்போ ஹோட்டல்லல்லா போனீங்கன்னா பொரிச்ச எண்ணெயே திருப்பி திருப்பி யே அவுங்க யூஸ் இது உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல பண்ணவே மாட்டோ நம்ப வீட்ல என்ன பண்ணுவோ ஒரு ஒரு ம ஒரு இத் ஒரு தடவதா நம்ம பயன்படுத் துவோ சேரி வேண்டா இது பயன்படுத்தினா நம்ப்ளுக்கு ஒடம்புக்கு நல்லதுல்ல அப்டின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோ அந்த பொருளு வந்து வீணானாலு பரவால்ல கேட்டா ஓகே அது வேண்டா அப்டி சொல்லி நம்ம தூக்கி போனோ ஆனா ஹோட் டலு அப்படி இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி திருப்பி திருப் பி அந்த எண்ணெய்கள வந்து திருப்பி திருப்பியு வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ என்ன சொல்வாங்கனா இது வந்து நமக் திருப்ப திருப்ப அ திரும்ப திரும்ப யூஸ் பண்ணம்போது அதுலருக்குற தன்மையே போயிடு அது வந்து ஒரு வெசஷோ மாதிரி மாறிடு அப்டின் ங்க சோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து வீட்ல சமைக்கும்போது வந்து பண்ண மாட்டோ இது வந்து நம்ம க் கொழந்தைகளுக்கு வந்து நம்ப புரிய வைக்கணு அ அவுங்க வந்து புரிஞ்சு புரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போக போக கொஞ்சோ வந்து அவுங்க வந்து அடம்புடிச்சாலு ம் கொஞ்சோ நாள் அவுங்க வந்து கண்டிப் அப்பா வந்து அத வந்து இது பண்ணிடுவாங்க அ ஃபாலோ பண்ணுவாங்க தோழி
ம் ஆமா தோழி கண்டிப்பா மாத்திப்பாங்க நம்ம கொழந்தைங்கள்ட்ட நல்லது கெட்டது கெட்டது இது வந்து நம்ம நா அ புரிய புரிய புரிய கொஞ்சோ கொஞ்சமாதா நம்ம சொல்லி தரணு ஆ அப்பா அவங்க நல்லபடியா இருக்கும் கண்டிப்பா ஏத்துக்குவாங்க ஒன்னாவதுல படிக்கும் போது கொஞ்சம் ஏத்துக்குவாங்க ரெண் இரண்டாவது மூணாவது அப்டின்னு படிப்படியா ஏத்துக்கிட்டு வரப்ப நம்ம ஸ் சொல்லும் போதும் அ பேரன்ண்ட்ஸ் வந்து நம்ம நல்லதுதான் செய்வோம் நீங்க சொ சொன்ன மாரி எண்ணெய வந்து நம்ம பழசாக்கனா நம்ம செய்யவே மாட்டோம் நமக்கு அது என்ன தேவ இந்த சமைக்கிறதுக்கு இப்ப எவ்ளோ என்ன தேவை அப்டிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும் அந்த அளவுக்கு தான் நம்ம ஊத்தி வைப்போம் அப்டியே மீதப்பட்டாலு அது எடுத்து ஓரம் கட்டிடுவோம் தவிர திருப்பி அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆ அப்ப அது கெட்டது அது கெடுதல் நம்ம கொ நம்ம நமக்கும் சேரி நம்ம பிள்ளைங்களுக்கும் சேரி எல்லாத்துக்குமே வீட்டுக்கு கெடுதல்ன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண மாட்டோம் ஆனா கடையில அப்டி கிடையவே கிடையாது எடுத்து வடிகட்டி வச் வச்சுட்டு திருப்பி அதே எண்ணெயே தா யூஸ் பண்றாங்க அது நறைய பாத்தீங்கனா அந்த வெளில இந்த ஈ கொசு அது மாரிலா ஆ நமக்கே அது ஒரு ஒரு மாரி ஒரு அறுவருப்பா இருக்கும் அது எப்டி நம்ம வாங்கறது செய்யறது அப்டின்னு சொல்லி ஆனா கொழந்தைங்களுக்கு அது தெரிய மாட்டேங் அப்ப நம்ம சொன்னோனா நாளடைவுல புரிஞ்சுக்கிற தன்ம அவுங்கள்ட்ட இருக்குன்றனால மாத்திக்குவாங்க தோழி கண்டிப்பா அதுக்கப்பறோ பாத்தீங்கனா இப் இப்பயுமே நெறையா இந்த சிறுதானிய உணவுகள்லா சொல்லிட்டு இந்த அடை அது அந்தப்பறோ தோசை அந்த தோசயெல்லாம் ஊத்தி தராங்க பாத்தீங்ளா அதெல்லா கொண்டு போய் குடுத்தா அச்சச்சோ எனக்கு இதெல்லா புடிக்க பாத்தாலே நல்லாவே இல்ல எனக்கு இது புடிக்காதா அப்டின்னு எட்டிக்கிட்டு ஓட்றாங்க ஆனா அதுல அவ்ளோ சத்து இருக்குது அது தெரிய மாட்டேங் ஏனா நம்ம அத குடுத்து பழக்கல அ பழக்கல அப்டிங்கறதுனா புதுசாஇன்னிக்கி நா ஒன்னு செஞ்சு